ஹலோ வணக்கம்
வணக்கம்
ஆ என்ன பண்றீங்க தோழி
நான் இப்பந்தா தோழி சாப்பாடு செஞ்சு முடிச்சு வந்திருக்கே தோழி
ஆ நா வந்து பசங்களுக்கு பள்ளில சே அதாவ்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து சேக்க வந்திருக்கே
அப்புடியா தோழி
ஆமா நா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் வந்ததுக்கப்றமா இப்போது தானே ஆ குரூப் எடுக்கிறது லேட் ஆய்டுச்சு அதுனால இந்த குரூப் எடுக்கிறதுக்காக வந்திர்க்கோ
அப்புடியா தோழி என்ன குரூப்ல சேக்லான் சொல்லி யோச்சிருக்கீங்க தோழி நீங்க
ஆ நா வந்து மேக்ஸ் பயாலஜி எடுக்க சொன்ன என் ஆ என் மகன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன்னு இருக்கிறான் ஆனா ரெண்டுமே ஒரே பாடங்கள் தா வருதா தமிழ் இங்கிலீஷ் ஆ மேக் ஸ் அப்புறமா வந்து பிசிக்ஸ் கெமஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் வருது மேக்ஸ் பயாலஜில வந்து பயாலஜி வருது அதேதா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி வருது அவ அது எடுக்கிறேன்னு இருக்கான் ம் எது நல்லதுன்னு நெனைக்கிறீங்க
அவுங்களோட ஆ படிக்கிற ஆளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாரிதா தோழி எடுக்க முடியு நம்ப சொல்றது ஈஸியா இருக்கும் அவுங்களுக்கு படிக்க என்ன புடிக்குன்னு சொல்லி அதான அவுங்க படிக்க முடியு
ஆமா இருந்தாலு அவுங்க வந்து டாக்டர் ஆகுறதுக்காக இது பண்றாங்க ஆனா இப்ப இருக்க காலத் துல அதற்கான வசதிகள் எதுவுமே இல்லையே
அப்டியா சொல்லி ஆமா அது மே ம் நம்ம நீட்க்கு இது பிராக்டிஸ் பண்ணனு இது பிளஸ் டூல முடிச்சிட் ட்டாலு நீட்க்கு அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக் கு தோழி அதெல்லா நம்ப யோசிச்சு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கணு தோழி அது
நால் நாளாயிடுச்சு நால இப்போ பள்ளி திறக்க போகுது நாள் ஆயிடுச்சு இவ்ளோ நாளா ஐயோ எதுவுமே எடுக் க முடிய எடுக்காம யோசிச்சு யோசிச்சு அப்புறமா சரி எடுக்கலாம்னு போனா அதுவும் அங்க பள்ளிக்கூடத்துல போய் அது ஒரு கொழப்பமாயிடுச்சு ஆனா நீட் எக்ஸாம்ல நம்ம பாக்கறோ நெறைய பேர் தற்கொலை அந்த மாதிரி நெறைய விஷ்
அப்படியா ஆமா தோழி ஆமா நம்பளால அத இது பண்ண முடியுன்னு சொல்லி அதுக்காக புடிச்சு அது நம்ப பாஸ் பண்ண முடியும்னா நம்ப பண்ணலா தோழி நம்பளோட முள முயற்சியில தகர்ந்துதா அது நம்ம யோசிக்கணு
ஆமா இருந்தாலு நம்ம வந்து என்னதா முயற்சி பண்ணாலு பணம் வசதி பணம் அப்டிங்கற ஒரு விஷயம் இருக்குல்ல
ஆமா தோழி ரொம்ப அது இங் டாக்டருக்கு படி கணுன்னா அதுக்கு ரொம்ப செலவாகு அதனால நம்ப யோசிச்சுதா முடிவு எடுக்கணும் அப்டியே எடுத்துட்டாலு பிரயோஜன இல்ல அத நம்ம த இது
ச்சக்கிறதா இருக்கு என்ன பண்ணன்
ம் ஆமா தோழி யோசிச்சு முடிவெடுங்க தோழி நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணா கவர்மெண்ட் காலேஜ்ல சேக்கலா தோழி அந்த மாதிரி நம்ப க்கிட்ட இது இருக்கான்னு நீங்க யோசிச்சுங்க தோழி யோசிச்சி பண்ணுங்க தோழி
ஆமா ஆனா அது கவுர்மெண்டு இப்ப அதுக்கான விஷயங்கள் நெறைய இருக்குல்ல ஆ இலவசமா படிக்கிறது
ஆ இருக்கு தோழி அதற்கா நம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்பக்கிட்ட நம்ம மதிப்பெண் இருக்கணு தோழி அப்போதா நம்ம சேக்க முடியு மதிப்பெண்ண அது மாரி எடுக்க முடியுன்னா நம்ம பண்ணலா
ஆமா ஆமா அதாவது டுவெல்த் டென்த் டுவெல்த்துல கட் ஆஃப் சொல்லுவாங்க அதுதானே சொல்றீங்க டுவெல்த்துல கட் ஆஃப் மார்க் சொல்றாங்களே ஆ புரியுதுங்க
அதுக்கு தெர்மா எம்பது சதவீதோ அதுக்கு மேல எடுத்தாதா அது நம்மளுக்கு கொவுவர்மெண்ட் காலேஜ்லல்லா சீட்டு
ஆமா புரியுது இருந்தாலு ரொம்ப கடினமா இருக்கிற பாடங்கள எடுக்கறாங்க ஒரு சிலபேர் என்ன சொல்றாங்கனா பியூர் சயின்ஸ் அப்டினு சொல்றாங்கல்ல அது எடுத்தாக்கூ ட வந்து நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கலா பியூர் சயின்ஸ்ல ஆமா தமிழ் இங்கிலீஷ் அஹ் ஃபிசிக்ஸ் கெமஸ்ட்ரி பாட்னி ஸ்சுவாலஜி அந்த மானி வரு அந்த மாரி சொல்றாங்க அதனால அதையு படிக்கலான்னு சொல்றாங்க ஆனா என்ன கணக்கு பாடம் வராது அது எடுக்கவு சொல்றோ கேட்க மாட்றாங்க என்ன பண்றது எதுமே புரியல
பியூர் சயின்ஸ் எடுத்தா மேபி அது கொஞ்சோ சு சுலபமா இருக்கும்னு நா யோ
ஆஹ் கணக்கு பாட என்பது வராது அதுல அந்த ஒரு பாடம் வராது அந்
பாடம் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கடினமானது அது
ம் அதுனாலயே இது எடுக்கிறதா இருக்கு இப்போ என்ன பண்ண எதுமே தெரியல நாட்கள் இல்ல பீஸ் வந்து ரொம்ப கண் ரொம்ப அதிகமா ருக்கு பள்ளி கட்டணம் எல்லா யோசிக்க வேண்டியது இருக்கு
ஆமாதுல்ல நீங்க நீங்க கொஞ்சமாவே சீக்கிரமாவே முடி எ முடிவு எடுத்து நீங்க ம் போயிருக்கலால ஏன் இவ்ளோ ம் ஹு லேட் ஆ எடுத்தீங்க நீங்க
போணுனா அ எல்லாரு வந்து இப்டி அப்டின்னு சொல்றாங்க அவளோட நண்பர்கள் வந்து அந்த குரூப் எடுக்கற எந்த குரூப் எடுக்கறேன்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்ற சொல்றீங்க
உங்களோ தோழியோட எல்லா அவுங்க யோசிச்சுட்டே இருந்து உங்க டிசிஷன் ரொம்ப லேட்டா எடுத்தாங்களா
ம்மா தோழிகள்ல்லா வந்து மேக்ஸ் பயாலஜி வாங்க வாங்கன் சொல்றாங்களா
ஆஹ் மதிப்பெண் எவ்ளோ எடுத்தாங்க தோழி அவுங்க
மதிப்பெண் வந்து நானூற்றி எம்பத் ரெண்டு
ஆஹ் நல்ல மதிப்பெண் ஆச்சே தோழி
ம் அ இருந்தாலு பணம் வசதி இருக்குல்ல படிக்கிறது எப்டின்னாலு படிக்கலா
ஆமா தோழி நம்ம நல்லா படிச்சா அஹ் அது ம் நம்மளுக்கு எவ்ளோ சலுகை எல்லா இருக்கு எல்லாத்துக்கு சலுகை இருக்கு ம் ஹும்
ஆனா ஒரு இன்ஜினியரோ இல்ல சாதாரண ஒரு பிகாம் படிச்சா கூட நம்மளுக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு அவ்ளோ ஆகுது இது டாக்டர்ங்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப இது பண்ணணும் அ ரொம்ப இது ரொம்ப இது சொல்லணு எப்டி சொல்றதுக்கு ரொம்ப செலவு பண்ணணு முக்கியமா மன நிம்மதி மன நிம்மதியா இருந்தாதா அந்த வேலை ஒண்ணு பாக்க முடியு மன தைரியோ ஒன்னு வேணு எங்க பையனுக்கு மனதைரியோ கெடையாது எல்லா பாக்க வேண்டியதா இருக்கு பாக்கலா தோழி நம்ம எது
இ யோஸ்ச்சே அவுங்களோடளுக்கு என்ன புடிக்குதோ அந்த மாதிரி அவுங்க குரூப்ப எடுக்க சொல்லுங்க தோழி சொல்லுங்க நீங்க ஏ நம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து அவுங்கள இது பண்ண மாதிரி இருக்க கூடாது நம்மளோட இ நம்மளோட பேசுனாலே அவுங்க எடுத்துக்குன மாதிரி இருக்க கூடாது அவுங்களோட அவுங்க புடிச்ச அவுங்குளுக்கு என்ன படிக்க முடியுனு அவுங்களோட கெ இத பத்தி அவுங்களோட கெப்பாசிட்டிய தகுந்த மாதிரி அவுங்க எடுத்துக்கிட்டு அவுங்குளுக்கு சுலவையான
வேற அவுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அக்கௌண்டன்சி எடுத்தாங்கல அதுல என்னென்ன பாடங்கள் ல்லா வரு
ஆ அக்கௌண்டன்சினா உங்குளுக்கு ம் அதுலயு பிசினஸ் மேக்ஸ் வரோ இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர மாதிரி இருக் க்கோ அ இங்க தமிழு இங்கிலீஷு ஆ எக்கனாமிக்ஸ்சு அக்கௌண்ட்ஸ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் அதுல ரெண்டுலயே எதாவது எடுக்கலா நம்ப
எங்குளுக்கு தெரிஞ்சுதுல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்டீனு ஒரு குரூப் இருக்கு
அப்புடியா தோழி நா எங்க இதுல பாத் ததுல நா கம்ப்யூட்டர் சயின்ஸுனு எனக்கு இருந்துது தோழி அப்போ
நா அதுதா எடுத்தே கம்ப்யூட்டர் சயின்ஸுங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒ தெரிஞ் நா எப் எனக்கு தெரிஞ்ச வெரிக்கோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து இதேதா ஹிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸ்லா என்ன வரோ ஹிஸ்ட்ரி அப்பறமா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் தமில் இங்கிலீஷ் அப்பறமா வந்து அக்கௌண்ட்ஸ் அது கூட வந்து நம்ம கம்ப்யூட்டர் வரோ ஜாவா சொல்லுவாங்கல்ல ஜா வ் இப்போ அந்த மெத்தட் அந்த கம்யூட்டர் இதுல வரோ அப்போ நம்ம எப் புடி எடுக்கணோ எல்லா முடிவு பண்ணி எடுக்கணோ கம்ப்யூட்டர்னா ரொம்ப ஈஸியா இருக்கோ நா வந்து பாக்குற அவுங்க வந்து அது பாக்குறாங்க எதுவுமே புரியாம இருக்கு நறைய விஷயங்கள் பாக்கணோ
உங்குளுக்கு இந்த குரூப்ல உங்குளுக்கு எல்லாமே சுலுவாதா தோழி இருக்கோ உங்குளுக்கு அக்கௌண்டன்சியு கூட வந்து ரொம்ப சுலமையா இருக்கோ எ எக்கனாமிக்ஸ் கூட நம் நல்லா புரிஞ்சுக்குற மாதிரி இருக்
புரியுது இருந்தாலு அக்கௌண்டன்ஸ் ங்கிறது டாலி ஆகலனா அந்த சம்மே வே போயிடோ அந்த சம்முக்கு மார்க் தர மாட்டாங்க
இந்த செய்முறை இருக்குல்ல அதுக்கு உங்குளுக்கு மார்க்ஸ் கெடிக்கோ தோழி
இல்ல இல்ல செய் முறையில நீங்க இப்போ ஸற செகண்ட் ஸ்டெப்ல கூட நீங்க வந்து மாத்தி எதாவது டேலி ஆகல அப்டீன்னா அந்த சம்மே இது பண்ணிடுவாங்க ஹாஃப் மார்க்கு மேக்ஸ் பொறுத்த வரையில அப்டி இல்ல நீங்க எல்லா ஸ்டெப் அப்பும் கரெக்ட்டா எழுதிட்டு லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ல மார்க் வர்ல கூட ஒரு டூ மார்க் ஒரு ஹாஃப் மார்க் தா கம்மி அதாவது ஒன்ஹ ஒன் மார்க் இல்ல ஹாஃப் மார்க்குதா கம்மி பண்ணுவாங்க மத்த ஸ்டெப்ஸுக்கான மார்க் போட்டுருவாங்க அதனால நம்முளுக்கு அது பரவாயில்ல அதுக்காகதா நாங்க சொல்றோ ஆனா அது யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க
அப்புடி யாய் யாய் யார் யாரு எழுத படிக்கிறாங்களோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவுங்குளுக்கு நாலேஜ் இருக்கோ தோழி அத நம்ப அவுங்க அவுங்க அவுங் அவுங்களோட ஒபீனியன் சொல்லுவாங்க அவுங்களோட இது ஐடியாலா நம்புள்ட்ட சொல்லுவாங்க நம்பதா என்ன வேணுன் எங்களுக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சிக்கணு
முடிவெடுக்கணு சரிதா ஆனா பாப்போ என்ன பண்றத் து என்ன ஏதுனு இப்ப எதுமே நம்ம முடிவெடுக்கவு முடிவெடுக்கவு முடியல அ சாப்ட மாட்றாங்க ப்ச தண்ணி குடிக்க மாட்றா எதுமே சான் பண்ண மாட்றாங்க ம அவுங்களுக் புடிச்ச குரூப் எடுக்கலன்னு பசங்களாலேயே அவுங் ங்கல்லா வந்து இது பண்றாங்க நல்ல ஃப்ரெண்ட் நல்ல நண்பர்களு இருக்காங்க தவறான நண்பர்களு இருக்
ஆமா தோழி இப்போ எல்லா யாரையு நம்ப முடியாது
நம்ப முடியல சின்ன பசங்க கூட கொல கொள்ளை அந்த மாதிரி அதிகமா நடக்குது ம் நம்ம பள்ளி
நல்லவங்க எந்த பசங்க கெட்டவங்கு சொல்லி யாரு சொல்ல முடியாது அவங்க கூட இருக்கிற ஆளுக்கு தா தெரியு என்ன அவங்க எம் எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி
ஆ படிக்கிற பசங்க தா எல்லாரு இருந்தாலு அவங்க வந்து ம்ச் படிப்ப விட்ருவாங்களோங்கற ஒரு பயோந்தா அது மட் டு இல்லாம ஃபீஸ் கூட ரொம்ப அதிகமாருக்கு கப் பள்வி கட்டணம் கிட்டத்தட்ட ஒரு
ரொம்பதம்
ஆமா ஒரு ஆ நாப்பது கிட்ட இருக்கு
ஆமா தோழி அது செரி தோழி அப்படியா தோழி இருக்குது இப்பல்லா ன்னப் நீங்க சாப்ட்டீங்களா தோழி
ஆ இல்ல தோழி இனிதா சாப்டணு பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆயிடுச் சி நம்மளுக்கு மீண்டும் பள் பேச நேரோ கெடத்தால் கண்டிப்பா பேசலா நன்றி தோழி பாக்கலா ம்